ஹலோ கேக்குது கேக்குது
என்னாடா திடீர்னு ஃபோன் பண்ணும் போது ஏரர்ன்னு காட்டுச்சு என்னாடா ஆச்சு பாக்றனாப்பா திடிர்னு அப்புறோ போயிற்ச்சு ரெண்டாவதுவாட்டி பண்ணும்போது ஆ லேட்டா வந்துருப்ப ஆப்புக்குள்ள
யார் நானா ஏன்டா இப்பதான்டா ஃபோன் கட் பண்டி இப்பதான் போது ஆப் உள்ளயே தான்டா இருக்குறே சமிட் குடுத்துட்டு இப்போ தா வெளிய வந்தே
ஓ இருவத்தி ஆறா இருவத்தி ஆறா
இருவத்தி ஆறுன்னா
இருவத்தாறு முச்சீரங் கேட்ட
ஆ ஆமா ஆமா
ம்
என்ன பண்ற
சும்மா தான்டா உட்காட்டுக்குறே நாளைக்கி காலேஜ் நெனச்சாலே வெறுப்பாகுதுடா எனக்கு
ஐய்யாயோ நாளைக்கி காலேஜ் வறியா ஓ கடவுளே
பண்ணாத நாளைக் நாளனைக்கு லீ்வு தா நெனைக்கிறே
இப்போ ஃபர்ஸ்ட்டியர்லா வரேன்னு வேற சொன்னாங்கள
ஆ அது நால்னாலைக்கி லீவ்வுடுவாஙக்ளா எ என்னைக்கி வராங்க முப்பதாந்தேதியா ஒன்னாந்தேதியா
ஒன்னு ஒன்னுனாங்க
ஆ ஒன்னாந் தேதிதா லீவு உடுவாங்களா
இல்ல முப்பதா தேதியே லீவு விட்டுருவாங்கனு நெனைக்கிறே
ஆ ஹா ஒன்னா தேதியே ஃபர்ஸ்ட் நாள் வருவாங்களா காலேஜ்
ஆமாமா
ம் முப்பதாம் தேதி அந்த ஃபெஸ்டிவல் நடக்கு அந்த ஃபெஸ்டிவல் டான்ஸ்ல்லா கூட ஆடுவாங்க அந்த மேரி
அந்த நம்ப வரவேற்க்குறதுக்கு வர வரவைக்கறதுக்கு
ம் அன்னிக்கு நம்ம போக மாட்டோ
அஹு
அன்னைக்கி நா அன்னைக்கி நா போன பத்தியா ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டே பேர் தான போனோ
ஆ ஆ
எல்லாரு போனோ காலேஜி போனோ
ஆ
சுத்தனு
ஆ ஜாலிய சுத்திர்தனோ அது ஒரு இது
கேம் வெளையாடிந்தோ உட்காந்துனு
ஆ ஃபஸ்ட்டியர் போன்தே தெர்ல வியாகது ஃபஸ்ட்டியர்ல செந்தது சீ வேற எதனா காலேஜ்க்கு போயிடலா போலடா
ஆ ஆ வேற எதனா எனக்கு வந்து ஏந்தா காலேஜ் செந்தனும்னு தோனுது எனக்குலா காலேஜ் சேராமா வேலைக்கே போயடாலா பொழுது அப்படின்னுட்டு தோணுது என்னக்கலா ஸ்கூலே படிச்சிடலா பொழுது ஒங்கூட படிச்சிருக்கலா டா எல்லா டிசண்டா ஜாலிய இருந்தே ஸ்கூல்லலயே
உம்
எவ்ளோ ஜாலியா இருந்தோ ஸ்கூல்ல என்ன ஸ்கூல் பச்ச நீ
கவர்மெண்ட் ஸ்கூல்
கவர்மெண்ட் ஸ்கூலா எடி தா
பிரைவேட்ட உட்கந்து படிச்சினு இருக்குதே கவர்மெண்ட் ஸ்கூல்லந்து ஜாலி தாங்க எல்லாமே தெரியுமா தெரியாதா
ஆ தெரியும
நீீ என்ன ஸ்கூல் படிச்ச
நானும் கவுர்மெண்ட் ஸ்கூல் தா பச்சேன் நாலா அப்ப நீ எப்படி ஃபுல்லா கவர்மெண்ட்லா இல்ல பிரைவேட்ல படிச்சியா
ஏ அஞ்சாவது ஒன்னாவது வந்து அஞ்சாவது வரைக்கு பிர்ரைவேட்டு
ஆ
ஆறாவது வந்து கவர்மெண்ட் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையு
ஓ
அதா அதா ஜூனியருக்கு தனிய சீனியருக்கு தனியா பிர்ச்சிவச்சுகாங்க தெரியுமா ஒன்ல இருந்த அஞ்சு வரையா தமிழ் அந்த கவுவர்மெண்ட் ஸ்கூல
ஆ ஆ
நா ஜூனியர் படிக்கல ஜூனியர் வந்து பிரைவேட்டு சீனியர் வந்து கவர்மெண்ட்டு
ஓ
பத்து ரூபா இப்படி போ அப்படி போயட்டு இப்படி வந்திருக்க
ஓ நா வந்து எட்டாவது வரைக்கு பச்சேன் எட்டாவது கொரோனா
ஆ
எட்டாவது கரெக்ட் கொரோனா பேட்ச் கொரோனா எவ்வளவு ஜலிய தானா நம்போ
கொரோனா வீட்ல இருந்து வெளியே வரல
வெளியே வர முடியாது வந்தாவே அடி
அப்படியா எ மேலே ஏ உள்ளப் போடா உள்ள போட உள்ள போட இருயார வேறக்கு வந்த யாரா கேட்டு உள்ள வந்த அப்படின்னு போல இருக்கு
புல்லா தடிய சுத்தி போலீஸ்காரன் தா ஃபுல்லா சுத்தவானு
எனக்கு அது கூட சிரிப்புளதா அந்த ஆதி
போனவே
இந்த ஆதித்யா டிவில போடுவா தெரியுமா காமடி சீன்நே
ஆ
அது மாதரி அந்த மாதிரி டி வில நியூஸ் போட்டுந்தாங்க பாரு கேரம் போ தூக்கிட்டு ஓடுறது கே கிரிக்கெட் பால்ல பறக்க விட்டு ஓடுறது டரோன ப ட்ரோன் பாத்து பறக்கறாங்க அப்படியே
ஆ ட்ரோன் விடுவானுங்க டரோன பாத்த ஓடுவாங்க செத்துருவானங்க வீட்டுக்கு குள்ள போய் பூர்வாங்க சந்து சந்தா ஓடுவானுங்க
எப்பா சரியான சிரிப்பு டா எப்பா அதல்லா பார்த்தட்டு வயிறு வலிக சிரிச்சிட் உடக்கானு இருப்படாப்பா
வெண்ணா இந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் இது இதுக்கப்புறமா நடக்குமால்லா தெரியதுக்கு அப்புறம் வாரா ஒன்றர வருஷம் லாக்டவுன்னு ஒன்னு போட்டு
னே தெர்ல
வா அது ஒரு ஒன்ற வருஷத்துல என்னான்ன தெரிமா பண்ணோ நாங்க
ஆ
ஃபுல்லா கென்தே கென்தே சுத்தினு இருப்போண்டா காக்கா மேரி சுத்தினு இருப்போண்டா கரேர்னு ஆயிட்டண்டா நெறைய பாத்துட்டுனா அந்த ஒன்ற வருஷத்துல பழ சாப்டுவோ கெண்த்துக்கு போவோ கிரிக்கெட்டு விளாடுவோ அப்றமாதா இந்த ப்ரீஃபர் எல்லாருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஃபோன் வாங்கி குடுத்தாங்க எல்லார் வீட்லயு இந்த ஆன்லைன் க்ளாஸ் கொசரு
ஆ அதுக்கொசர ஃபோன் வாங்கி குடுத்துட்ட்டு பஸ்ட்டு கேமு
அவ்ளதா பசங்க புள்ளைங்க மொத்த பேரு வெளாயட ஆரம்பச்சது போய் வேடிக்க பாத்துனுப்ப அவனுக கூட உட்காந்துனு அதுக்கப்புற எனக்கு ஆசலா ஆசலா வந்துது
ஆ
அவ்வளதா நானு எறங்குனே களத்துல
இந்தா வந்துடுச்சமா அ ப சொன்ன பேசிருந்த பாரு அஞ்சாது படிக்கிற பையனே விளாண்டுக்குறான்ட்டு
ஆ
அது மேரி அந்த வயசுல ஒக்காந்து பாத்துர்ந்தா அவுனுங் எப்டி எப்டிலா ஆடுறானுங்னு பாத்துட்டு அதுக்கப்புறதா நம்ம ஆடறதே பாத் தே அ அப்டிதாம் பொழுது பாத்து பாத்து அவ்வள்தா அப்ப அதுல இருந்து அ ஆரம்பிச்டே ஃபுல்லா அழுத்தி புடி அப்போ வரது எனிமிய பூடிச்சி அழுத்து
அப்பெல்லா எச் ஆர்லா கெடையாதுடா அப்பல்லா அப்றமாதான வந்தது எச் ஆர்ட்ட இந்த ஒன் டாப்லா அப்பெல்லா ஐ டிப்புடி மேச்சிலே ஒண்டாப் வச்சி விளாடுவோல்ல நம்ம
ஆ ஆ எச் ஆர் டி கண்டு புடிச்சதே ராயஸ்தார் தாண்டா இந்த ஓ பி எச் ஆர் டி ஆகுனடா அவன பாத்தங்களரேயே கத்துக்க ஆரம்பிச்சானுங்க
அவ வீடியோல்லா பாக்கணுமா அவ வந்து மூமெண்ட் மூமெண்ட்னா பக்காடா அவ மூமெண்ட்டு செரி அக்கீரஷு செரி ஃபாஸ்ட் அவனோட வேறல்லா ஃபாஸ்ட்லா பயங்கரமா அப்டியே ஆச்சுதா தெரியாது புள்ளட்டு போறதே தெரியாது அடிக்குறது தெரியாது
அவ எப்டிதா ஆட ஆட ஆரம்பிக்கிறா தெர்ல இப்ப கூட அவ கேமு வந்தான்னு வச்சுக்கோயே
அவ எப்டி அதுமாறி பீச்லதான ஆட முடியு மொபைல்லா அந்தளவு ஆடலா ஆட்றதுலா ரேர்டா அதலா
அவ மொபைல்யே ஆட்றா பீச்லயு ஆட்றாண்டா அவ
ன்னாமாரி அடிதா அப்பா அடிகிறா ஒரு லைவ் ஒரு லைவ் வீடியோ பாத்தன்டா ஒரு லைவு அந்த ஷார்ட்ஸ் அ கண்ண சுவிட்சச் பண்ற கண்ணு சுவிட்சச் பண்ற மாரிதா இருக்குது எப்பய சுட்டுக்கறா கயன் கெமி பாத்துங்கறா அவன அந்த க்ளக்டர் வீடியாவ பாத்துக்கிறியா
ஏய் அவ கன்னு ஏடு கடி சொல்ல பாத்துக்கியா ராய்ஸ்டாரு
ஆ
ஒன்னில அவ அந்த நார்மல் நம்ம யூஸ் பண்ற தெரியுமா ஃபயர் பட்டன்னு
ஆ
ரைட் ஃபயர் பட்டன் அது யூஸ் பண்ண மாட்டா லெஃப்ட் ஃபயர் பட்டன அடிச்சா பார்றா ஒரு ஏம் வக்கல ஒரு கூப் வக்கல பட்டால்னு போய் அச்சான்டா எச் ஆர்டயே எப்டி எப்டிலா வீட்டுக்குலா ஒன்னுமே வச்சிருக்க மாட்டா போலறா
வீட்டுக்கா பாண்டிய அப்பல்லா எவ்ளோ பேஸ்னானுங்க லைப் ஸ்டாரு வீட்டுக்கு
வொயிட்றபுள் ஃபோர் ரூக்கு
ஒயிட் ட்ரிபிள் ஃபோர வுர்றா ஒய்ட்ரு ஃபோர் ஒயிட்ரு ஃபோர் கேப்லா இவனுங்கெல்லா சும்மா கதைவனுங்கோ இவனுங்கெல்லா ஆக்கர்ஷ்
டோட்டல் டோட்டல் கேமிங்கி எம் ஒன்
ஆ டோட்டல் கேமிங்கி வந்து அவனுங்க வந்து இ இபோஸ்ட்ங்குவானுங்கோ இபோஸ்ட் அவனுங்க
அது ஒரு எம் ஒன் எம் ஒன் தெரியுமா எம் ஒன்னு
ஆ எம் ஒன்ல்லா இப்ப வந்தவன்டா
எம் ஒன் இப்போ அவன பாத்தன்னா நெறையா பேர் அந்த காஸ்டியூமே போட்டுவரனுங்க தெரியுமா
ஆ அது தெரியுமே
ஈசி கேம்ல எப்டி வந்தானுங்க நெனைக்கிற இது இ எஸ் போட்ட பிளாட் என்ன நெனைக்கிற எம் ஒன்ன பாத்து அதுதா வந்துக்றாங்க அவ காஸ்டூமே இப்ப போட்டுனா தெரியுமா அந்த தலக்கு ஒரு தொப்பி அந்த ஜெஸி அந்த பேகி பேண்ட்லா எல்லா அவன பாத்து போட்டது தா ஆனா அவ பேனல் யூசரு
ஆ யாரு எம் ஒன்னா
எம் ஒன்னு
எப்டி சொல்றா மர்டி நதானா அனுப்புனு
அவ எப்யோ மாட்டிங்னா
ம் ம்
அவ காஸ்டியூம் வச்சு நெறைய பேரு போட்னு இருக்காங்க அவ அவ இன்ஸ்பிரேஷன் பேர் எல்லாரு ஆ தெரியாதுடா எம் இப் இப்ப போயிட்டு இந்த காஸ்ட்யூம் யாரோட காஸ்ட்யூம் ப்ரோ சும்மா கேட்டு பாறே யார்ட்டாச்ச
ஆ
எல்லா இ எஸ் போட்டுட்டுன்னாங்க ஆனா நா ஒர்ஜினல் ல் அந்த காஸ்ட்யூம் சொந்தக்கார வந் எம் ஒன்னு
ம்
அவ வடக்க அவனு வடகன் போயிறா இந்திக்காரத அவனு
ஆ ஆ
ஆனா அவோ அவோ ஆ கேம்ப்பிளே பாத்திருக்கிய எம் ஒன்த
பாத்தில்லா யா பாத்ன்கிறே எம் ஒன்னு கேள்விப்பட்டேங் அவங்க வந்து கேம்பிளே வீடியோலா பாக்க மாட் நா வந் ஏ எந்த மாரி பாத்தியாடா ஒரு ஸ்டோரி மாரில்லா போவோ பாத்தியா
ஆ
ஸ்டோரி மாரினா எப்டி சொ ல்றது ஸ்டோரி மாரினா அப்டி கெடையாது இந்த மாரி டிரிக்ஸ்சு அப்டின்ற மாரில்லா போடுவாங்க பாரு
ஆமா
ஆ அந்த மாரி வீடியோ வேணா பாத்துக்கிறே
ஆ அவ ஆட்ன கேம்லல்லா நா நெறைய பாத்து ந்தே மூணான கேம்லல்லா சும்மா சும்மா ஜஸ்ட் பார் லைட்டா கால்லே வெளிய வந்தாலே தொங்குணு விழு ஏ மண்ட மேலே
ஆ டேய் நம்ளே ஒருப்பிளே ஒருத்தனப் பாத்தமே அந்த போல்றா இருக்குறா அவனே ஆக்டரு சொல்றாங்கடா
யாரு போல்ட்றாருக்கரு என்க் தெரிஞ்சு எம் ஒன்ன இப்ப கூட ஆடிட்டு ஆடலாம் ஆடிட்டு இருக்கலாம் இல்லாட்டியும் உட்டுட்டு போயிருக்கலாம்
அறே அன்னைக்கொன் நீங்க சொல்லிந்த பாத்தியா யோ நீ ஹேக்கரு சொல்லிந்த பாத்தியா நீ கோல்டிராக்கர்னு ஒருத்த வந்திருந்தா பாத்தியா
ஆ
நாப்புக்கல்லா நம்ம கூட செம்மடி அச்சா பாருறா டெசர்ட் மட்டு எடுத்துனு டிஸ்ப்ளே எப்படி காட்றா பாருடா கேட்டா மொபைல் ப்ளேயர்ன்றா
ஆ தெர்லியே
தெர்லியா டேய் அன்னைககூட நா சொல்லிருந்தே நா கூட இந்த பார்ரா நம்பளா கூட டீம்ல இருந்தோ
எது லைவ் மேச்சா இல்ல நம்ப ஆடுன மேச்சா
ஆ நம்ம ஆடுன மேச்சு லைஃவ்லலா ஆட்ல நம்ம சும்மா அடிந்தா அப்பதா வந்தாரு போல கோல்லா லைவ்லதா வந்தாரு போல்து கோல்ராகருன்றவரு
கோல்டிராகரா பேனர் வந்து பச்ச கலர்ல இருக்குமா
ஆமா நெனைக்கிற ஆமா
டேய் ஆ பா ய்ய அய்யோ அந்த கோல்ட்ராகரு எ ஃபெண்ட் லிஸ்ட்ல இருக்காரானேடா
அதான்டா அவனெல்லா சொல்றே இ எஸ் போர் டொண்டி விளையாடி சொல்லிருந்தான்ப் பார்றா
விரியே ஆமா ஆமா இதா பாலா தெரியுமா பாலா
யாரு தெரியாது ஆ ஆ ஆ சொல்லு சொல்லு
அந்த பாலாவு அந்த கோல்ரி இன்னொருத்த என்னது இன்னு இருக்கிறாங் நாலு பேரு மொபை இது ஐஃபோன் ப்ளே ஐஃபோன் பிளேஸு
ஆ
அது நல்லா வரும்போடொங்கு டவங்குனு அடிக்கிறாங்கோ ஏ டப் ஆக்கரே
யார
ஆக்கர்க்கிறேடு டஃப் ஆக்கர் டி ஏ எப்பு அதா இ எஸ் போட்டுட்டிங்னா இ எஸ் போட்டு விட்டிங்கா அவனுக்கு பிரச்சனை கூட வந்துட்டு பாறா அவனே ஐபோன் ஐபோன் பிளையர் தா
அல்லேய் போன் ஆடா மேட்ரு
ஏய் போனா மேட்ரா அந்த ஐபோன்லா எப்டி அடிக்கிறானே தெரியாது பேலே யூஸர்னே அடிக்குறானுங்கோ
ம் அது வந்து பயக்கணு அது
அப்படி அடிறானுங்க அத சென்சடிவியா இல்லன்னத்தா வச்சு ஏதனா எதனா செட்டிங்ஸ் என்ன ஆன் பண்றானுங்களா ஒர்க் கரமாலுமே புடிக்மாது
அப்ப ஐபோன் வாங்கிட்டயா
ஐபோன் வாங்கறது மேட்டரில்லபா அதுல பேட்டரி பண்ணணு பேட்டரி புசு புசு எறங்குது அதுல
ஆமா ஆனா ஆனா மெச்சு மித்ததலா கரட்டா இருக்குல பேட்டரி மட்டுந்தான கேமராவு அழ் க மெட்டாருக்கு
ஆ அதுக்கு அந்த லென்சு ஒண்ணு போடுவாங்க தெரிமா கேமரா லென்சு
ஆ
அது மட்டு போடவே கூடாது அந்த கேமரா லென்ஸ் மட்டு
ஆ
கேமரா லென்ஸ போட்டோ அந்த நம்ம கேமராவு லாசு அந்த லென்ஸு லாசு
ஆ
நீ நார்மலா அந்த கேமராவ நீ போனு வாங்க சொல்ல அப்டியே ஒரு லென்ஸ் போடாம அப்டியே வச்சதுனாலே கேமரா பக்காவா இருக்கு
ம் ம்
ஏதோ ஸ்டைலு கோ கொச கொச அந்த மேல அந்த கேமரா க்ளாஸ்க்கு தெரியுமா அது க்ராக் ஆகாது க்ராக் ஆக கூடாது கோச நீ அந்த லென்ஸ் போடுவ தெரியுமா
ஆ
அந்த லென்சு வந்து போடவே கூடாது அந் மேரி அந்த லென்ஸால தா உன் கேமரா ஆ
சர